என்ன உ
ஹலோ
ஆ சொல்லுங்க நம்ம கடைசியா என்ன பேசிட்டு இருந்தோ
கடைசியா வந்து என்ன பேசிட்டு இருந்தோ நெறையா பேசிட் இருந்தோ திருவிழா பத்தி பேசு ஆ ப்ளூடூத் பத்தி ப்ளூடூத் பத்தி பேசிட்டு இ
வாங்குங்க கண்டிப்பா வாங்னீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்
ஆமா ஆமாங்க நம்ம பேசாம ஃபோன் நம்ம புடிச்சுகிட்டே இருக்கணும்ட்டு அவசியம் இல்லல
அதோடையுமே காது வலிக்குது வேர்த்து அந்த ஃபோன்ல வலியுது ஆ ஆ அ ஆட்ட முடிக்கா எங்க எங்கயோ போகுது நம்ம அந்த மாதிரி பேசுறதுனால ஆட்டோமெட்டிக்கா எங்க எங்கயோ போகுது அது பாட்டுக்கு
ஆ அதா அதா அதாங்க அது மாறி போது கண்டிப்பா அதா இது வாங்கிதா வச்சு ம் நீங்க சொன்னா அதவே நா வாங்குறக்கு எதோ பண்றே என்ன கம்பெனி
ஆ நா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்றே நீங்க வாங்குங்க
ஆ சரி ஈஸியா இருக்கும்
அந் ஆ அந்த வீட்ல எனக்கு நா மட்டும் தா இருப்பே ஆ ஒரு ஒரே ஒரு அம்மா மட்டு தானா அவ்ங்ள பாத்துட்ருந்தே வேலை வேல செஞ்சுட்ருந்தாய்ங்கே சென்னைய்ல
ஓ சென்னைல நீங் இருந்தீங்ளா ஓகே ஓகே ஆ சொல் சொல்லுத்
செஞ்சிட்ருந்தே அப்போ அங்க அதிகமா அதுலதா ப்ளூடூத் வச்சுக்கறது சமைக்கேய்ல துணி தொவ்க்கேய்ல எதாச்சு போனுன் அம்மா கிட்ட பசங்கள்ட்ட நா அதிக்மா ஃபோன் அடித்து பேஸ்த்துவேனா அப்ப என்னால காதுலர் ச்சி பேசிட்டு திடீர் ஓனர் அம்மா வந்துருவாங்க இதுன்னா நம்ம ஆதோவ் இது ஈத் இதுன்னா நம்ம பாட்டுக்கு காதுல வச்சிட்டு பேசாம அப்டியே அப்பாட்டுக்கு நம்ம அவ் வரைய்ல் டக்குன்னு பாட்டு பாட்ற மாறி ஹாஹாஹ ஹஹ பாடி சொல்லிற்னு உள்ள
ஆ தா தா தாங் இன்னு கண்டிப்பா அந்த மாரி வே வேலை பாக்குறவங்களுக்குல்லா இது நல்லா யூஸாதாருக்கு ஏன்னா நம்ப எப்பய்மே ஃபோன் பிட் ஆ எனா நா ப்ளூடூத் வெச்சிர்ந்தப்ப கூட நா ஃபோன் பேசும்போது நா அது யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு டைம் ரெண் டைம் பண்ணி பாத்தா அது சரியா வல்ல அதனால் நா என்னாப் பண்ணிர்வேன்னா நார்மலா தா அது இருந்தாலும் பாட்டு கேக்றக்கு மட்டுன்தா அந்த இத வந்து பயன்படுத்துவே
இது எதூமே பாட்டெல்லா வந்து இருவது அடிக்கி வரைக்கி கேக்கு ப இந்த இதுருக்குல்ல இருவதடி தாண்டியி கேக்கு இந்த புல்டூத்து ஆனா நம்மய் இந்த இந்து ஆப்ல பேசுற்னால அஞ்சடிக்கி மேல போ முடியல உங்குளுக்கு கட் ஆகுது
ஆமா இது நமக்கு நார்மல் கால் இல்லங்கறனால போல
ஆ அதனால கட் ஆகுது மத்த நார்மல் கால்லா இங்கெந்து பத் அடிக்கி அங்குட்டு போற் வரைக்குமே கேக்கு
ம் ம் ம் ம்ம் அதாலாம் பரவால்ல நம்ம வாட் நல்லார்க்கு கம்பெனி நல் கம்பெனிதா போல நா வாங்கிர்ந்தததா பேர்லா என்னனே த்த லனக்கே மறந்துர்ச்சு நா வயர்லெஸ் தா யூஸ் பண்ணிட்டிர்ப்பே
ம் வயர்லெஸ் தா நானு ஆஆ இல்லல்ல வயர்லெஸ் தா நானு வாங்கிருக்கே அது ஃபுல்லாமே நம்ம பாட்டு கேக்க மட்டுன்தா யூஸ் பண்லா
ம்
மத்தவடி பேசுற்துக்குல்லா அது செட் ஆஹாது ஆனா பஸ் டைம் நா அதுக்கு முன்னாடி ஒரு புள்டூத் த்துவாங்கனே அந்நே பாக்ஸு சின்ன பாக்ஸ் தா அது எண்ணூருவா தா
ஆ நானா அந்த ரேஞ்சுல தா வாங்குனே எழ்நூருவான்னு ச்சொல்லி வாங்கனே
ஆ எ நாய் வாங்குனது எண்ணூருவாபா அந்த ரேஞ்ச் தா ஆனா வந்து நாலு நாள் சார்ஜே பண்ண வேனாங்க
ஆமாங்க சார்ஜ் நல்லா நிக்யும் சார்ஜல்லா நல்லாதா நிக்கிது
நல்ல பாட்டு சரி நம்ம பேக்குறோவ் அ நம்ம பேசுற வாய்ஸு சரி அந்த இது ஆனா அது வந்து இப்பு பழைய மாடல்னுன் கட் பண்ட்டாங் நா அதத்தா தேர்ரே கெடைக்கலங் அது ரொம்ப பழையமாடல் ஏற்பட்ஸ் ஆ போட்டோடது போட்டு வந்து வன் தட்டி ஒன் ஒன் தேட்டி ஒன் ஒன் தேட்டி ஃபைவ் ஒன் தாட்டி ஃபையா ஒன் தாட்டி சிக்ஸோ
ஓ க்கா வர்றதில்ல அது ஆ
ஆ அத நிப்பாட்டிட்டங்க அது என்ன தேடிட்டேதா இருக்கே கெடச்சா வாங்கிரோன்னு தேறே கெடைக்கல
ஓ வே நறையா ஏதாவு இதுலல்லா பாக்க வேண்டிய்தான நறையாரு
பாத் உபாத்தே அது வந்து இங்கக்கே இங்கே வராது அப்டின்ஸ் சொல்றாங்க அடுத்து ஸ்டாக்கேஜ் இல்ல அப்பிடிங்கிறாங்க இது ஒன்னு இந்த கம்பெனி இப்போதை இந்த இது நிப்பாட்டிட்டாங்க வேற மாடல் அதுக்கு பொதுவா வேற மாடல் வருது அப்டிங்கிறாங்க
ஓ சரி சரி ச இல்ல நெறைய பேரு உங்கள மாரி இந்த மாரி கேட்டாங்கன்னா அத வச்சு அவுங்க கொண்டு வருவாங்க அது மாரி இருக்கு நெறைய பேரு இது விரும்புறாங்க அப்டின் சொல்லி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு
நானு எத்தனையோ தடவ லைக்லா பண்ணே லைக்லா பண்ணே கீழ போயிட்டு ஆ இது ஏ அவைல் ஆகமாட்டேங்கிது அப்பில்லா கேட்டேனே அதுக்குதா பதில் சொல்றாங்க அந்த மாரி
ஓ அப்டிங்களா சேரி
நெற நெறைய நாள் நா கடையிலயே போய் பாத்திருக்கேங்க
ம் அப்ப அது அவ்ளோதா போல அது இது வந்து அந்த இதே பண்றது இல்ல போல தயாரிக்குறது இல்ல போல சேரி ஓகே நமக்கு இது நல்லா இருந்தா இதவே யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அதுதா அது கொஞ்சோ இன்னு நல்லா பெஸ்டாதா இரு கொ ஆ நமக்கு சார்ஜ் நல்லா நிக்கு இன்னொன்னு அது நம்ம ம் கழுத்துல இல்லாம காதுக்குள்ளயே வெச்சுக்கிறோன்ல வேற
ம் இன்னைக்கு என்ன சமச்சீங்க
இன்னைக்கு அ நா இந்த இனிமே தா சாப்டனுங்க எங்க வீட்ல இன்னைக்கு வந்து முருங்கைக் கீர சாம்பார் ம் முருங்கக்கீர சாம்பார் பட்டாணி வரைவல் ரசம் அவ்ளோதா எங்க வீட்டுல சாப்பாடு
அப்டியே அட் அப்டியே அட்ரஸ் சொல்லிருங்க இந்தா வந்தறே
அதெல்லா இதுல சொல்ல கூடாது
இல்லைன்னா எனக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப புடு ச்சதுங்க
அப்புடியா ம் சேரி சேரி சேரி முருங்கக்கீர ரொம்ப புடிக்குமா ஒங்களுக்கு ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ஆ கேக்குதா இல்ல திடீர்னு கேக்கல ஆ கேக்குது கேக்குது முருங்கக்கீரை ரொம்ப புடிக்குமோ ஒங்களுக்கு
ஆ முருங்க கீரைனா எனக்கு ரொம்போ ரொம்ப புடிக்குங்க என்ன பண்ணி வச்சீங்கனாலு சாப்பிடுவே பொறுச்சு வச்சாலு சாப்பிடுவே முட்ட போட்டு செ ஒவ்வோருத்தவுங்க முட்ட போட்டு செய்யுறாங்க தெரியுமா கீரையில
ஆமாங்க ஆனா நா போட மாட்டே நா வந்து சாதாரணமா தா பொறி ப்பே நா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்க எல்லா பொறியல் பண்ணா சாப்பிட மாட்றாங்க அதுனால தா நா வந்து பருப்பு போட்டு வச்சிருவே அப்டியே சாம்பார் மாரி வச்சுருவே பருப்பு போட்டு அப்டி வச்சுட்டோம்னா அவுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கு சாப்பிட்டுக்குவாங்க நீங்க எந்த மாரி வப்பீங்க ஹலோ ஆ நீங்க எந்த மாரி வப்பீங்க பொறியல் தா பண்ணுவீங்களா சேரி சேரி சே பொறியல்லா எனக்கு ரொம்ப புடி க்கு ஆனா வந்து நா எனக்கு ஆவன்டி அது இந்த எ பையன் சாப் பாப்பாலா சாப்ட மாட்றாங்கன்ட்டு இந்த மாதிரி வச்சுருவே
இதுங்க இவங்க என்ன இவங்க என்ன பண்ணாலுமே சாப்பிட மாட்டுறாங்களே ம் எனக்காண்டிதான்
அதுங்க நாள
எனக்காண்டி மட்டுந்தா நான் செஞ்சுக்குவேன் எனக்கு பாவக்கா பு பாவக்கா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கீரையும் ரொம்ப பிடி இது ரெண்டுமே என் பசங்களுக்கு பிடிக்காது
ஆஹ எங்க வீட்லயும் பசங்களுக்கு பிடிக்காது பாவக்கல்லாம் சாப்பிட மாட்டாங்க பாவக்கா வாங்கன்னா கொஞ்சமா செஞ்சு நாங்க சாப்பிட்டுவோம் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஆனா கீரை வந்து நா எப்படியாவது கொடுத்தாகணுன்றக்காக சாம்பார் மாதிரி வச்சுிருவேன் கொஞ்சமா கீரை போட்டு பருப்பு சாம்பார் வச்சு குடுத்துடுறது இதுக்காகவே நான் பொறியல் பண்றது இல்ல சரியா ரெண்டு வந்து இப்ப யார் பண்ணிட்டுருக்கிறது அப்படின்ட்டு
ஒரு குச்சி எடுத்துட்டு உட்காந்துருவேன் கொஞ்சம் எடுத்து ஆனை வச்சுருவேன் பிளேட்ல வச்சிருவேன் அத நீங்க திங்கறத பாத்தாலே நம்ம திங்குற ஆசையே போயிடும் அதுங்க சா சாப்பட்றத பாத்தாலே
அதா அத அத போட்டு எல்லா இது பண்ணி கொழப்பி வச்சிருவாங்க அப்டியே
அப்டிங்கிறீங்களே அன்னாக்கு போட்டு அப்டியே முழுங்கிருவாய்ங்க
ஓ அப்படியா அத கூட பரவாயில்லயே போட் போட் கிண்டி எது வச்சிதா வாயில போட் சாப்ட்டு அது கூட பரவால்லயே தாவா அது எந் அது இல்ல ஆமா கண்டிப்பா இல்ல எதுவுமே நம்ம பல்லுல மென்னு சாப்பிட்டாதா அதோட சத்துக்கள் நமக் போய் உள்ள கெடைக்கூ
அப்டியே முழுங்குனம்னா கிடைக்காது தா ஆனா கஷ்டமா இருக்காதா அப்படியே முழுங்குருக்கு
அததுத்தா சொன் அத கண் கா ஒரு நேரம் உமட்டிட்டு என்ன பண்ணுவோ கண்ல இருந்து தண்ணி வெரும் பாத்துங்க அது சாப்பிடல அததா சொல்லுறல அது சாப்பிடற பாத்த நம்ம சாப்பிடுற ஆசையே போயிடும்னு
அதா அதா அதா புடிக்காம சாப்பிட்றாங்க போல சரி ஓகே நாம்
நம்ம நல்லது தானே செய் நல்லது தானே சொல்லுவே ஆனா ஸ்கூல்ல இத கொடுங்க அத கொடுங்க ஆ ஸ்நாக்ஸ் கொடுக்காதீங்க இந்த மாதிரி டிஷ் கொடுங்க அந்த மாதிரி டிஷ் குடுங்கங்கரா இது தின்னாத்தான குடுக்கலா
ம் சாப்பிட மாட்றாங்க ஸ்நாக்ஸக்கே பாத்தீங்கன்னா இந்த கடையில லெல்லா வாங்கி கொடுக்காதீங்க அப்படித்தா சொல்றாங்க ஏதாவது நினைத் ஃப்ரூட்ஸ் அந்த மாரி ஏதாவது ஹெல்தியானதா குடுங்க ஆரோக்கியமானதா குடுத்து உடுங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்க கேக்க மாட்டறாங்க இல்ல கடையில போயி ஏதாவது வாங்கி கொடுத்தா தா அவங்களுக்கு சாப்ட்ட மாரி ஒரு திர்ப்தியா இருக்கு நம்ம என்னதா வீட்ல செஞ்சு வெச்சாலு நல்லா பாத் பார்த்தீங்ன்னா பயிர்ல்லா ஏதாவது சாய்ந்திரோ வேக வச்சு தாளிச்சு வச்சிருப்பே இருந்தாலூ பாப்பாலா எங் பாப்பால்லா கடையில போயி ஏதாவது வாங்கிட்டு வரனோ ஏதோ ஒன்னு
இன்னைக்கு நா எங்க பசங்களுக்கு எங்க பசங்களுக்கு இன்னைக்கு அததான் செஞ்சு குடுக்கணுன்ருக்கே பயிர் வகைகளு எடுத்துட்டு
அப்டிங்களா நா தாளிச்சுதா தருவே அப்டியே சாப்ட்டா நல்லது தா ஆனா இவுங்களுக்கு இவுங்குளுக்கு தா எல்லா கொஞ்சொ ஒரு டேஸ்ட்டு கொடுத்தாதானே பிடிக்குது
அத அப்டியே வகி கிட்டு அப்படியே கொடுக்க சொல்றாங்க வேண்ணா தேங்கா பூ சாப்ட்டாங்களா அது மேல தேங்கா பூ தூருவி போட்டு கொடுக்க சொல்றாங்க இல்ல தேங்காய் பூ போட்டு சக்கர வெள்ளம் போட்டு குடுக்
வெள்ளம் போட்டு சாப்பிடுவாங்க நா வந்து அப்படியே பிடிக்கிறது இல்ல வெள்ளம்லா போட்டா வேகவச்சு சும்மா ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பச்ச மிளகா போட்டு தால் கடுவ் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு அத வனக்கிட்டு அதை அப்படியே கொட்டி எறக்க தேங்கா பூ போட்டுக்கனூ திருகிட்டு திரிகி கொஞ்சொ போட்டு அப்பிடியே எறக் குடுத்திரூவேன் ரொம்ப நேரம்லா அடுப்புல வைக்க வேண்டியது இல்லயே கொஞ்சோ அந்த வெங்காயோ பச்ச மிளகாய் மட்டூ வதங்கிற வதங்குற வரைக்கூ ஆ வெச்சு இட்டு அதுக் அப்புறோ தேங்காயூ அதுக் கூட போட்டு லைட்டா வதக்கிட்டு இந்த கொட்டிருவே கொட்டி போட்டு குடுத்துருவே அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால நாம்
கூடா இது நானு இந்த இதுங்க எல்லாம் ரொம்ப பாக் சேரிங்க பாருங்க அந்த அ கூப்பிற்றே
ஆ கூப்பிடுங்க ஆ